ஹலோ அ
க
நா சும்மா படுத்துட்டே
எனக்கு செரியான டயட்ரீ தல ஒரு பக்க வலிக்குது முதுகு ஒரு பக் கோ வலிக்குது சரியான டயடு சரியான டையட்ரீ ட்ரெஸ்ல்லா எடுக்க போய்ட்ட இனி வந்துட்டு என்னது மூஞ்சியில அந்த ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் போடுவ அதாவது மாஸ்க் இல்ல நா பண்ணி போடுவ ஹோம்மேடு் சரியா ஹோம்மேடு நா போடுவே முஞ்சில நா வந்து ரெண்டு தடவ என்ன தெரியுமா பண்ண காஃபி போட்ன காஃபி வந்து ஃபிக்ம இந்த டாக் ஸ்பாட்ஸு அத வந்து இது பண்ணு அப்டின்னு சொல்லி கேட்டதுனால காஃபி போட ஏன்னா ஏ காஃபி ஏன் நம்புனே அப்படின்னா எ நாங்க ஊ ஊருக்கு போனோ அப்ப அங்க ஒரிஜினல் காஃபி அங்க வெளையிற காஃபி இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்தோம ஊருக்கு போனப்ப அங்க அத அது வெளையுல்ல அதனால நாங்க அது வாங்கிட்டு வந்தோ அப்போ நா அது நம்பனனால சரி போட்டு பாக்கலான்னு சொல்ட்டு கண்ணுக் கீழ போடலானு சொல்ட்டு பாத்தா பாத்த நெறைய இருச்ச சரி மூஞ்சிபுல்லா போட்ருலானு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தர டவ மூஞ்சிபுல்லா போட்டே எப்டி ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு ரெண்டு நாள் விட்டு அப்டின்னு ஒரு நாள் போட்டே இப்போ வந்து மூஞ்சி ஒரு மார் இருக்கு நால அத இது அந்த சோறு சோற வந்து அரைச்சு போடும்
ம்
ம் ஸ்கின் கேர் எ எங்கயாச்சு வாங்குற ஏதாச்சு இருக்கா டி நேர்ல இப்ப வாங்குற மாரி
ஓ இருக்கு நெறைய கடை என்ன இருக்கான்னு கேக்குற
நேர்ல இது வரைக்கு நா நெஜமா நேர்ல இதுவரைக்கு நா பாத்ததே இல்ல நேர்ல
ஒரு ஸ்சிட்டு இருக்கு சரியா அதுக்குள்ள போனினா நெறைய கடை இருக்கு ஒரு கடை உனக்கு கெடைக்கலன்னா பக்கத்து கடையில போய் வாங்கிக்கலா நெறைய கடை இருக்கும்ன்னு எல்லா பிராண்டு வச்சிருப்பாங்க
ஒருவேள ஃபேக்கா இருந்ச்சுனா
பேக்கலா அங்க எப்டி தெரியுமா ஒரு
அதாவது அந்த பிராண்டோடது இல்லாம டூப்பா இருந்துச்சுனா
அது அந்த ப்ராண்ட் எப்டி சொல்ல நம ஆர்ட்ரு போட்டு வாங்குவோம்ல அந்த ஆப் இருக்குல்ல அந்த ஆ ஆப்போட ஷாப் சொல்றே நானு
ஓ அப்டி ஆப்போட ஷாப்புல்லா இருக்கா
ஓ இன்ன இருக்கான்னு கேக்குற இரு
டி நெச்சமா இப்ப டாட்டன் கீனா டாடன் கியோட ஷாப் இருக்கா
ஓ இருக்கே
இருக்கா
இருக்கு
என்ன சொல்ற
மான்ல எல்லா இருக்கு அந்த மாரி தனி தனியா வெளிய எல்லா பாத்தீங்கன்னா இப்ப நைக்கா நைக்கானு இருக்கா ஒரு ஆப்பு இது வாங்கறது அப்ப நைக்கானு ஒரு இது இருக்கு ஷாப்பு
அது
ம் நீ அங்க போனனு வச்சிகோ
அது இல்ல
ஆ ஒரு டேப் வச்சிருப்பாங்க அதுல வந்து ந்து மூஞ்சு இப்டி வைக்க சொல்லுவாங்க அது வந்து உனக்கு அனலைஸ் பண்ணி உனக்கு ஏ உன் ஃபேஸ்ல என்னல்லா இது இருக்கு பிக்மென்டேஷன் டார்
அது எப்டிரி நா மூஞ்சி தொட்டு கூட பாக்காம எப்டிரி அது சொல்லு
அது எப்படி சொல்றது மூ டேப்னா கையில ஒரு மாதிரி செவ்வத்துல ஓட்ட வச்சிருப்பாங்கடி நம்ம வந்து மூஞ்சு இப்படி கிட்ட வெக்கணு அப்ப அது இது பண்ணி சொல்லு அது மூலமா அங்க இருக்கு ஊனு போயிருக்கே எங்கப்பா கூட போயிருக்கு மால்ல இல்ல ஒரு கடைல எங்க அப்பா கூட போயிட்டு அங்க போய் என்ன வாங்குனே சன்ஸ் ஸ்கரீனும் பின்ன வேற என்னமோ வாங்குன சன்ஸ் ஸ்கிரீனு வேற என்ன வாங்குன
ஃபேஸ் வாஷ் இருக்கே சீரம் இருக் ஸ்கெல் சீரம் வேற ஒரு சீரம் பிக்மெண்டேஷனுக்கு ஒரு சீரம் பாத்து வெச்சிருக்கே அது வாங்கணு இந்த சீரம் முடிஞ்சு இது வாங்குவே அதுக்கப்றோ இப்போ வந்து விட்டமின் சி சீரம் இருக்கு என்ட இது முடிச்சுட்டு நா வந்துட்டு பி ஹெச் பியோட ரெட் கலர் பாட்டில் இருக்கு டி பி ஹெச் பி அப்டின்னு போட்டு பிக்மெண்டேஷனுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆமா அந்த சீரம் நா யூஸ் பண்ணும்டு இருக்கே எனக்கு பிக்மெண்டடேஷன் இருக்குல்ல எனக்கு வாய சுத்தி அதனால அந்த சீரம் நா யூஸ் பண்ணும்டு இருக்கே அப்டி இல்ல அப்டின்னா வேற ஏதாது சீரம் வாங் இது அது இது ஃபர்ஸ்ட் இது முடிக்கணு ஃபேஸ் வாஷு இப்பதா வாங்குன சீரம் இருக்கு அப்றோ வேற என்னது சன்ஸ்கிரீனு வாங்கணு மாய்ஸ்ரைசரு வாங்கணு மாயிஸ்சுரைசர் வந்துட்டு நா ஜெல் பேஸ்டு மாய்ச்சுரைசர் வாங்கலான்ட்டு இருக்கே அ நாளைக்கு ஒரு மாய்ஸ்ரைசர் வச்சிருக்கேன்ல அது வந்து டாக்டர்ட போய் கேட்டு வாங்குனது தா
ஓ
இது என்ன தெரியுமா பண்ணுது
ம்
இது வந்துட்டு எல்லா ஸ்கின்னுக்கு சேராதாமா இந்த மாயஸ்சரைசர் இந்த மாய்சரைசர் வந்துட்டு டிரை ஸ்கின்கெல்லா நல்ல தா இருக்கு போட்டா நல்லா லைட் வெயிட்டா இருக்கு ஆனா இது என்ன பண்ணுவெம்னா ஒரு பிளாக் களர்க் டட் டட்டா முஞ்சில கொண்டு வந்துரு
ஓ அதேதா நெறைய பேத்துக்கு இந்த மாரி வந்திருக்கு எனக்கு வந்துருக்கு
ட்ட இந்த சின் இருக்குல அந்த சின்ல வந்து பிளாக் கலர் டட் டாட்டா எனக்கு இருக்கு எனக்கு அப்டி நா வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்ல சிக்ஸ் மந்த் ஆச்சு வாங்கி இந்த ஒரே ஒரு இது வாங்கி சிக்ஸ் மந்த் ஆச்சு ஜான்வரி ஸ்டார்ட்டிங்ல வாங்குனது சிக்ஸ் மந்த் ஆச்சு ஆ ஆன வந்து சிக்ஸ் மந்த்து எனக்கு எந்த பிரச்சனையு இல்ல இப் பதா எனக்கு தெரியுது அந்த டாட் டாட்டா இப்டி வர்றது அப்பனா
க்கு தா அதுக்கு நா எனக்கு நெறைய மூக்கு கிட்ட எல்லா வந்திருக்குடி வெள்ள வெள்ளையா
இது வந்து காக்கா புள்ளி மாரி இருக்குடி
அதேதா எனக்கு இந்த மூக்குள எல்லா இந்த எண்ண இருக்குல்ல எனக் நல்லா ஆயிலி ஸ்கின்னு அப்டியே எண்ணெ வருது அதுக்கு ஆமா அதுக்கு நா ஒர் இது பாத்தே
க்ளோஸ் மாஸ்க் போட்ரி பிளாக் ஹெட்ஸா இருந்தாலும் செரி ஒயிட் ஹெட்ஸா இருந்தாலும் செரி புடிச்சு இழுக்குமா அப்டியே கையோடு வரும் சார்கோலோட பீல் ஆஃப் மாஸ்க்கு
ஸ்கின்னு எனக்கு அந்த மாரி பீல் ஆஃப் மாஸ்க்லா போட்ட அவ்ளோ தா மறுநாள் வந்து செவப்பு செவப்பா ஆயிரும் மூஞ்சி
ஆனா சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டா க மூக்குல மட்டுமாச்சு போட்ரி
இல்ல எனக்கு டக்குன் பிம்பிள்ஸ் வந்துரு
ஓ ஆனா அது எடுக்குறதுக்கு அது நல்லது சார்கோலோடது பீல் ஆஃப் மாஸ்க் இது பிளாக் ஹெட்ஸ்ஸியே இத எடுக்கணு அப்டின்னா நீ பீல் ஆஃப் மாஸ்க் போட்டா நல்லாருக்கு
வந்துரும் இன்னொரு வந்து ஆயில் கிளன்சர்னு இருக்கும் என் என்ன மாரி இருக்கு அது போட்டு தேய்சனா அப்டி கைலே வரு அப்டியே மூக்கல இருக்கிறது கருப்பு கருப்பலா வரு தெரியுமா இரநூறு ரூவா அது
நா வந்து டாட் டன் கீயோட மாய்சஸ்சிரரைஸர் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்சஸ்சிரரைஸர் அதில இருக்கு
யெல்லோ கலரு யெல்லோ கலரா
இல்ல ப்ளூ கலர் யெல்லோ வந்துட்டு விட்டமின் இ
விட்டமின் இ அ
ம் இது ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்து செவன்ட்டி டூ ஹர்ஸ் ஹைட்ரேஷன் ஜெல் பேஸ் மாயிஸ்சரைஸரு வாங்கணுட்ருக்கே அப்றோ சன்ஸ்கிரீனு வாங்கனு சன்ஸ்கிரீன்ல என்ன தெர்மா வாங்கலான்ட்ருக்கே ஒரு ஃபேமஸ் சிங்கர வந்து ஒரு அவங்ளோட ஒரு ரீல்ஸ்ல எதுலயோ வந்துருக்கு அவுங்க யூஸ் பண்ற இது அது வந்து ட்டு நா வாங்னு வாங்னு ஆனா அத பத்தி ரிவ்வியூஸ்ஸு நா நெறைய பாத் தண்டி ரிவ்யூஸும் நெறைய இருந்ச்சு என்னன்னா இதுதா மோஸ்ட்டும் மோஸ்ட் அப்படி மாய்ஸ்ரைசர் மோஸ்ட் இப்படி மாய்ஸ்ரைசரு அப்புறோ நம்ம ஒரு விளாக் பாப்போம்ல ஒருத்தனோட விளாகு
ஆமா
எ அவ வந்து இப்ப படம் எடுக்கிறான்ல ஒருத்தனோட விளாக் பாப்போம்ல அதில ஒருத்த இருப்பா அவன உனக்கு ரொம்ப புடிக்கும் சொன்னில
ஆமா
அவனோட இன்ஸ்டா ஐடில போயிட்டு பாரு நீ இன்ஸ்டா ஐடியில போயிட்டு பாத் தன்னா இந்த டிகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்கிரீனுக்கு வந்து ஒரு ஒரு இது அவ போட்ருப்பா என்னன்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு ஆட் மாரி தா போட்ருப்பா சன்ஸ்கிரீன் வந் து எனது இந்த சன்ஸ்கிரீன் வந்து நல்லா ஹைட்ரேட் ஆக் கு சொல்றாங்க ஆனா டேன இது எதிர் குதான் பாக்கலா அப்டின் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல சுத்துவா நா வெயில்ல சுத்துற அப்டி சொல் ட்டு வெயில்லியா சுத்துவா வீட்டுக்கு வந்து கழுகிட் பாத்தா டேனே ஆய்ருந்திருக்க மாட்ட அவ அப்ப என்னங்க இது டேன் எல்லா எடுக்குது ஏன் அப்டின் சொல்லிட்டு சொல்லியிருப்பா
ம்ம்
பாத்து
ஆனா சில ப்ரொமோஷன்லா நம்பிராத அதுவுமே எப்டி தெரியுமா காசு குடுத்து பண்றது சிலவங்
பெயிட் ப்ரமோஷன் ஆமா ஆனா இதுல நெறைய ரிவ்யூஸ் பாத்தேன்டி அவ வெள்ளையா இருக்கா அவ ஆ
உன் கசின்னு அத யூஸ் பண்ணிட்ருக்கா
ஆ அது வந்து நா இவனோடது ட்ரெண்ட் ஆனதுல இருந்தே பாக் கணு பா சி வாங்கணு வாங்கணுன்ட்ருந்த
ட்ரை பண்ணிப்பார்றீ சம்மையாருக்கு
சன்ஸ்
அது அ அதுடாட்னா டாட் அண்ட் கீழ யூஸ் பண்ற அது டாட் அண்ட் கீழ நல்லாருக்கு
என் ஃப்ரெண்ட் இருக்கா சன்ஸ்கிரீன்னா சன்ஸ்கிரீன ஃபர்ஸ்ட்டு டாட் அண்ட் கீழ் யூஸ் பண்ணிருந்தே நானு எங்க அண்ணன்ல்லா டாட் அன் கி யூஸ் பண்ணுவ அப்ப எங்க அண்ணதா வாங்குவா ம்ச் எங்கள் அண்ணே வாங்கும்போ து நா வந்து அத அவனுக்கே தெரியாம எடுத்து போட்ருவே ஆனா இப்ப வந்து அவன்ட காஸ் இல்லன்றதனால அவ வாங்குறதில்ல எங்க அம்மோவோடத தூக்கி போட்டுருக்கா
ம்
எனக்கு எங்க அம்மோடது சேரல எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சு வாங்கணு ஆனா கையில காசே தீந்து போச்சுடி
நா ஒண்ணு கேள்வி பட்டே டி என்ன தெரிமா பண்ணிட்டுருக்காங்க ம்ச் இவ யாரு தெரிமா ஆ நம் ஓ கசினோட ஃப்ரெண்டு குளோஸ் ஃப்ரெண்டு் ஒருத்தி இருக்கால்ல அவன் அவ இவெல்லா எப்டின்னா எப்டியாமா ம் ஆ போய் ஆ த்ரெட்டிங்ல்லா பண்ணிருவாங்களாமா பார்லர் போய் செரியா திரெட்டிங் பண்
பிருவமா
ஆமா நானே ஷாக்கய்ட்டே தெர்லேல அதுதா ரெண்டு பேருமே பண் இவ இவ வந்து பண்ணது இல்லியாம இவ வீட் லே வந்து எடுப்பாலாமா எடுப்பா அன்னிக் கொர்னா அவ எடுத்துட்டு என்ன ஆய்டுச்சு ஐப்ரோ ஒல்லியா எடுத்துட்டா ஒல்லியா இருக்கு ஐப்ரோ அசிங்கமா இருஞ்சு அன்னிக்கு மூஞ்சி அப்டி சைனா கறியாட்ட இருந்தா
அது வளருமாடி
ஓ வளரு வள
டி என்ன சொல்ற பிரருவோ வளராதுதான
சிலவங்களுக்கு வளராது டீ சிலவங்களுக்குல்லா வளரு
அது வளராதுன்றனால தா அது வந்துட்டு பண்ணக்கூடாது அப்டின் சொல்றாங்க
அ அப்டி இல்ல அதெல்லா வளரு என்ன தெரியுமா இவ வந்து அவ ஃப்ரெண்டு் வந்து த்ரெட்டிங் பண்ணுவாலாமா பார்லருக்கு போய் த்ரெட் த்ரெட்டிங் பண்ணுவாலாமா பண்ணிட்டு ஆ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் போய் பண்ணுவாலாமா பாக்கி நாள்லா வந்து இது ஐப்ரோ ஷேவ் பண்ற இது ரேசர் வச்சு பண்ணுவாலாமா நானே ஷாக்கு பண்ணுவா பண்ணுவீங்களா டீ நீங்களு பண்ணுவியா நீயு பண்ணுவியா டீனுருந்தே ஆமாடி பண்ணுவே அப்டீன்ட் இருந்தா
எப்பிர்ரி
ம்
நா வந்துட்டு ரொம்ப நாளா மூஞ்சியில இருக் கிற ஹேர் ஷேவ் பண்ணு ஷேவ் பண்ணு நெனச்சிட்ருக்கே ஆனா ஹேர் ஷேவ் பண்ணேன்னா இந்த லிப்புக்கு மேலே மீச வளர்றங்கி ஷேவ் பண்ணணு ஆனா அது ஷேவ் பண்ணா எக்ஸ்ட்ரா வளரு
ஐய்யே யார்
ஐய்யே ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால
யாரு ஆமா
அவ ஷேவ் பண்ணா லெவன்த்ல லெவன்த்ல இல்ல டுவெல்த்ல நெனைக்கிறே ஷேவ் பண்ணா அதுக்கப்புறோந்தா அவளுக்கு அங்க வளர ஆரம்பிச்சிது அவ அதனா என்ன பண்ணுவா மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் அவ ஷேவ் பண்ணுவா ஒரு தடவ அங்க பிளேடு வச்சுட்டா திருப் பி அது வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவ என்ன பண்ட்டா மந் அவ மூஞ்சி ஃபுல்லா ஷேவ் பண்ணா டி அப்போ அப்போ வந்து அந்த எடத்துல ஷேவ் பண்ட்டு அ பாத்தா வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால மாசோ மாசோ அவ ஷேவ் பண்ட்டுருக்கா
என்ன இருக்கோ
ஆ ஆனா நம்ம நமக்கு இ ப்ப வர்ள் வளர்ல இல்ல எனக்கு இப்போ வளர்ல ஆனா நா ஷேவ் பண்ணேனா எனக்கு வளரு
ம் அதேதா ஆனா என்ன தெரியுமா வெயில்லெல்லா போனா அப்டியே தெரியுது எங்க அப்பா சொல்லுவாரு மீசக்கார நண்பா
அம்மா கூப்பிட்றாங்க ஒரு நிம்ஷோ இரு
ஆ சேரி சேர்
கேட்டு வரே